ஹலோ
ம் சாப்ட்டீங்களாக்கா
ம் சாப்ட்டே தம்பி நீ சாப்ட்டியா இன்னைக்கு மீன் கொழம்பு
அக்கா எங்க வீட்லயு மீன் கொழம்பு சாதோ மீன் கொழம்பு சா ம்
இங்கியு
ஆ ஓகே என்ன மீன்க்கா
என்ன சொல்ற
புரியில என்ன மீன் என்ன
என்னமோ சொன்னியே என்னையா விலா மீனுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தே விலாமீன் விலாமீன் உங்களுக்கு விலாமீன்
விலா ஆ இல்ல பாத் தது இல்லக்கா அக்கா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவோ நெறையா முள்ளு இருக்கு ஆ எங்களுதுல முள்ளு இருக்கு
அப்டியா என்ன மீன் அது
ம் என்ன மீன் சொல்றது
செண்டையா செண்ட மீனா அதுலதா அதிகமா இருக்கு
ஆமா டேஸ்ட்டு அதா அதிகமா இருக்கு
ஆமா டேஸ்ட்டு அதுதா அதிகமா இருக்கு
ஆமாக்கா வேற அண்ண என்னக்கா பண்றாங்க நல்லாருக்காங்களா
என்னாது
அண்ணா அண்ணா அண்ணா அண்ண நல்லாருக்காங்களா
எல்லாமே சூப்பரா இருக்காங்க அங்க அம்மா அப்பா எல்லாமே நல்லாருக்
இல்லக்கா நமக்கு பேரண்ட்ஸ் இல்ல
ம்
அப்பாம்மா இல்ல நாங்க அண்ணந்தம்பி நாலு பேர் இருக்கோ ஒரு அக்கா இருக்காங்க ம் ம் எல்லா இங்க நலம் நே ஆமா ஆமா என்ன ஒர்க் பண்றீங்க்கா
நா வந்து சும்மாதா வீட்லதா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கே
சூப்பர்க்கா
ம் ஓகே ஓகே அப்றோ எல்லா இதெல்லா எப்டி போணுச்சு படிப்பெல்லா எப்டி போணுச்சு
க்கா நல்லபடியே போச்சு முடிச்சுட்டோ ஒர்க்கு போயிட்ருக்கோ
ஒர்க்கு நல்லா போயிட்ருக்கா எதுல ஐ நீங்க
க இல்லிங்க படிச்சதுக்கு நம்ம செய்ற வேலைக்கு சம்மந்த இல்ல கிரானைட்டு ஆமா ஆப்ரேட்டு மிஷின் ஆப்ரேட்டு கிரானைட் கல்லு வருல்லியா ஸ்டோனு
ஆமா
ஆ அது வந்து பாத்தீங்கனா பாலிஸ் பண்றது
பாலிஷ் பண்றது இந்த டைல்ஸ் போட்றது அத பத்தியா
அக்கா டைல்ஸ் வந்து ஆர்ட்டிஃபிஷியலு
ஆ
கிரானெட் வந்து பாத்தீன்னா நேச்சுரல் ஸ்டோன்னு
ம் இந்த கிரானைட்னா கீழ் போட்ற கருப்பு கலர் கல்லுதானே சொல்றீங்க டைல்ஸுக்கு பதிலா அது போடுறாங்க சில பேரெஷ்லா கிரானைட் கல்லுன் சொல்லிட்டு போட்டுக்கிறாங்களே அதுவா
ஆமாங்கா கிரானெட்லே பாத்தீங்ன்னா உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபிப்டி கலர்ஸ் வரு
ஓ அப்டியா ஆ அது எவ்ளோ வரு ரேட்டெல்லா ரேட்டெல்லா எவ்ளோ வரு
ஒரே ஒரு ஃபாட்டி ஃபை ஃபிப்டிலந்து ஸ்டாட்டு நமக்கு எ ஆமா ஆமா ஸ்கொயர்ஃபீ்ட்ஸ்
ஸ்கொயர் ஃபீட் தானே ஆ செரி
இப்ப நீங்க டைல்ஸ் எடுத்தீங்கன்னா
அ
ஸ்கொயர் ஃப் இது திக்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எய்ட் எம்எம் டென் எம்எம் டுவல் எம்எம் ஃபைனலா கொடைக்கு
அது பதிக்கிணு தானே நம்ப டைல்ஸ்னா ஒட்றது தானே நம்புளுக்கு
ஆமா கிரானெட்டு ஒட்டுறத்தா பட் என்னன்னாக்க கிரானெட் வந்து ட்வெண்டி எம் எம் கெடைக்கு உங்களுக் திக்னஸு
ஆ ஆமா அதுதா அதிகோ ஆமா
ஆமா நல்லா ஹாடா இருக்கு ஒழைக்கு நல்லா லைஃபு வரு
ஆனா ரொம்ப கூலிங் தானே அதெல்லா அது செல பேத்துக்கு வந்து காலெல்லா இழுக்குது அப்புடின்லா சொன்னாங்களே முன்னாடி ஒரு கல்ல க முன்னாடியெல்லா என்ன பண்ணாங்கன்னா டைல்ஸ்கு பதிலா இந்த கிரானைட் கல்லுதா அதிகமா எங்க சைட்லா போட்டுட்ருந்தாங்கப்பா
அக்கா அது கிரானெட் இல்லிங்க்கா மொசைக்கல் போட்ருப்பாங்க மொசைக்கிதா மொத மொத வந்தது
மொசைக் சொல்றது நீங்க அது இதுதானே போட்டு பாலிஷ் பண்ணுவாங்களே அதானே சொல்றீங்க மொ
அதுல்லா நாங்க சொல்றது அது சொ அது கெடையாது இப்ப டைல்ஸ் எப்டிகிதோ நேச்சுரல் ஸ்டோனு பாறைலருந்து கட் பண்ணி
ஆ
பாலிஷ் பண்ணி கிராண்டு உ கிராண்டு தெரியுங்ளா உங்களுக்கு
ஆ
ம் டென் ஃபீட்டு லென்திருக்கு த்ரீ ஃபீட் ஹைட்ருக்கு
செரி
ம் நா உங்களுக் சபரேட்டா நா உங்களுக்க அனுப்பி வுடற வீடுல்லா கட்டீங்ளா
வீடெல்லா நாங்க கட்டிட்டோங்க. டைல்ஸ்தா போட்தா கட்ணோ இல்ல வந்த புதுசுல அந்த என்னா சொல்றதுன்னா எங்க சித்தப்பா வந்திருந்தாங்க அவுங் வந் து வீடு கட்னப்ப இங்கெல்லா இல்லாம அந்த கிரானைட்டுனு சொல்லிட்டு வாங்கிட் வந்தாங்க
எங்க போய் வாய்ன்டந்தாங்க
ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல போய்ட்டு
அது வந்து மார்பல்கா அது வந்து மார்பல் ஆமா மார்பல்தா ரொம்ப கூலிங் வரு அ து பாலிஷ் பண்ணணு
ஆ அந்த பாலிஷ் பண்றத்தானே அந்த மிஷின் மாதிரி ஒண்ணு ஸ்கொயர் மாதிரி வெச்சுட்டு பாலிஷ் பண்ணுவாங்களே அதுவுதா
ஆமா அது வந்து மார்பலு மொசைக் கு இந்த மாரிதா அந்தமாரி பண்ணுவாங்க. கிரானெட்லா அப்பிடி கெடையாது டைல்ஸ் மாரி நாம் எடுத்துட்டு போய் ஃபிட்டிங் பண்ணா போது லைஃப்லாங் அப்டேதாருக்கு
அப்டி ஆனா அது எது ஒடஞ்சிச்சுன்னா அத மாத்துறது கஷ்டமோ?
அக்கா ஒடயாம எறக்கிணு ஆமா ஒடயாம எறக்கிணு ம் ஒடஞ்சாலு ஏதோ ஒரு எடத்துல யூஸ் பண்ணிக்கலாங்க்கா. அது வேஸ்டேஜ் எல்லா நாம இன்க்ளூட் பண்ணிதா எடுக்கணு. இப்ப தௌசண் ஸ்கொயர் ஃபீட் வருதுனாக்க
ம்
ஹண்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு அ டென் டூ ஃபிப்டீன் பர்சன்ட்டு கம்பல்சரி விஸ் சீ ஜரூ நம்ம சேத்துதா எடுக்கணு. அங்கே மெட்டீரியல் வாங்கு போதே ஆமா மா மா
இப்ப இதுல ஏ அ நல்லதுன் சொல்லுவீங்க டைல்ஸா கிரானைட்டா மார்பிள்ஸா மொசைக்
அக்கா நீங்க சொன்னீங்கல்லியா அ காலிலுக்கு கையிலுக்குனு ல சொன்னீங்கல்லியா உ மார்பல்லியு மொசைக்ளூ கம்பல்சரி அந்த கம்ப்ளைன்ஸ் வரு
ஏன்னா நீங்க சொன்னது கரெக்டுதா அதுக்கப்ற எங்க சித்தி என்ன பண்ணிட்டாங்க கால் இழுக்குதுன் சொல்லிட்டு
உ
செருப்பு போட்டுட்டேதா இப்ப வரைக்கு வீட்ல செருப்பு போட்டுதா நடக்கறாங்க
அது மார்பிள் எடுத்து கிரானைட் போட்ருலால்லைங்களா வெயில் டைம்ல பாத்தீங்கனாக்கா சில்லுன்னு இருக்கு அதே குளிர் டைம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆய்டு. கல்லு நமக்கதவு சாத்தியே வெச் சிருக்கோ இல்லயா வீடு சாத்தியே வெச்சிருக்கோ இல்லயா வெளிய இருக்கற காத்து உள்ள வந்தா மட்டு் கூலிங் ஆவு
ம்
பட் மார்பல் அப்பிடி கெடையாது. எப்போமே கூலிங்னஸ்ஸாதா இருக்கு எப்போமே சில்லிங்னஸ்தா ஆமா அதனால கம்பல்சரி நமக்கு அந்த ப்ராப்ளம் வர வாய்ப்புண்டு.
வாய்ப்புண்டு ம்
ஆமா கிரானைட் அப்டி கெடயாது. அப்டியே ஆப்போசிட் ஆய்டு
ம் கண்டிப்பா ம் சர்
ந நல்லாருக்கு எவ்ளோ ஹெவியான பொருள் போட்டாலு கல்லு ஒடயாது
முரெ ம்
ஆ இந்த மாரில்லா இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயு ஒவ்வொரு மாரி கலரு பாறையு அப்படிதா இருக்கு ராஜஸ் தன ஒடிசியா சைனா
அந்த சைடு
ஆமா கர்நாடகா ஆந்ரா
அங்குட்டுலா மலைகள் தான உங்களுக்கு அதிகமாருக்கு
ஆமா மலை தான் அதே மலை தான் அந்த மலைல இருந்து ரா பிளாக்கே எடுத்துட் வந்து இங்க கட் பண்ணி இங்க அறுத்து இங்கயே பாலிஷ் போட்டு இப்படி விக்கிறாங்க
கண்டிப்பா உம் ஆனா முன்னாடிய விட இப் இப்போதான நெறைய ஃபேமஸ் இந்த வீடுங்கலா கட்ட கட்ட ஆரம்பிச்சோன்ன பில்டர்ஸ்ங்க அந்த ரியல் பிளாட் போட்டல்லா விக்க ஆரம்பிச்சதுக்கு அப்ற வீடெல்லா தனி சுத்தமா உங்களுக் கட்டி குடுக்குறோ சொல்லிட்டுல்லா நெறைய ஆட்ல்லா போட ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா அதுக்கப்பறமா தானே டைல்ஸ் இதெல்லாமே ஃபேமஸ் ஆனச்சு அதுக்கு முன்னாடியெல்லா என்னா பண்ணுவோ நம்ம இதுல தானே போடுவாங்க சிமெண்ட்ல தான போடுவாங்கல்ல தரை போடுறதெல்லா ம்
ம்
இல்ல நாங்களுமே சிமெண்ட்தா போட்ருக்கோ
ஆ
எங்க அம்மாக்குல்லா ஒத்துக்காது அப்டின்னு சொல்லி டைல்ஸே இது பண்ணாலு அவுங்க ரூம்ல மட்டு சிமிண்டுதா இருக்கு
ஆ ஆ
எல்லாமே சிமெண்ட்டுதா ஏன்னா கீழதா படுத்துக்குவாங்க தரையில தா படுப்பாங்க கட்டிலல்லா படுக் க மாட்டாங்க அதனால அவுங்க அந்த அவுங்க ரூம் மட்டுமே என்னதுனா சிமெண்ட்டு தா மத்த எல்லா ரூமே டைல்ஸ் போட்டு வச்சிருக்கோ
அக்கா நாங்க கூட இப்ப கூட சிமெண்ட்டுதா கீழே தர
ம்
ஆ சேம் அம்மா எப்டியோ அதே‌மாரிதா நாங்களு கீழதா படுப்போ எவ்வளோ காஸ்லியா இருந்தாலும் மெத்த மேல படுக்க மாட்டோ
ம் நாங்களுமே தரையிலதா படுத்து தூங்குவோ
ஆ ஆ
போட்டாலுமே அந்த அந்த இது பாத்தீங்களா தரன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அந்த ரூம் வந்து சீக்கிரமாவே ஒரு பத்து நிமிஷந்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா பெட்ஷீட்லேருந்து எல்லாமே என்னவா இருக்கு ஈரமா இருக்கு நாங்களு ரொம்ப நாளு என்னடா இது ம் அதாவது ஏசியோட இது வந்து அதிகமா இருக்கா ரூமு அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கா நா அப்பறமாதா பாத்தா அந்த சிமெண்ட்டோடதுக்கு வந்து தண்ணி தானே உங்களுக்கு சிமெண்ட் இதாகுது கூலிங் குடுக்குது நம்பளுக்
ஆமாங்க்கா
பாத்தீங்கன்னா அதுக்கப்பறந்தா தெரியுது அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ஒரு பத்து நிமிஷந்தா நாங்க போடுவோ ஏ சி
ம்
டக் கூலிங் ஆயிரு அப்புற இந்த எங்க பாப்பாங்கல்லா குளுருது குளுருதும்மா குளுருதுமான்னா ஒடனே ஆஃப் பண்ணிடுவ அது கூலிங் வந்து பாய் வராண்டா பாய்க்கு கூட அந்த ஈரத்தன்ம இருக்கு தம்பி அப்டி இருக்கு பும்போடது அவ்ளோ ஈரத்தன்ம இருக்கு
இங்க அந்த பிரச்சன இல்ல இங்க ஆ நாங்க வில்லேஜ்லதா இருக்கோ
ம் ம்
எல்லாமே நேச்சுரல் ரெமலிதா ஆ சாப்பாட்லேருந்து
தனியா இருக்கோ எங்க அம்மா கொஞ்ச நடுவுல ஒடம்பு முடில்லாம போயிட்டாங்களா
ஆங்க்கா
அதா அவுங்களுக்கு அதிகமா ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சி இந்த இந்த டைம்லா பிரஷர் அதிகமாயிடுச்சி ரொம்ப அப்போ வந்து நல்லாதா உக்காந்துருப்பாங்க வேர்த்து அப்டியே கொட் ட ஆரம்பிச்சிருச்சி அந்த டைம்க்காக வாங்கி போட்டுட் டது எங்களுக்கு வந்து சுத்தமா அந்த இதெல்லா ஒத்துக்கவே ஒத்துக்காது எனக்கெல்லா வீசிங் வந்துரு கார் இருந்தாலுமே ஏசி இதெல்லா போ மாட்டே ஜன்னல் எல்லா இது பண்ணி உட்டுட்டு ஏசியே போடக்கூடாதும்பே ஏன்னா கொஞ்ச நேரந்தா அதுக்கப்பு றோ வீசிங் வர ஆரம்பிச்சிரு அதனால இந்த ஹாஸ்பிட் எங்க போனாலுமே இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குல்லா போனா ரொம்ப நேரல்லா உள்ள நிக்க மாட்டே உள்ள ஒரு தடவ கொஞ்ச நேரம் போயிட்டு திரும்பி வெளில வந்துருவே வெளில வந்து கொஞ்ச நேர அந்த வெளி காத்த வாங்குனதுக்கு அப்பறந்தா கொஞ்ச நல்லாருக்கும் எனக்கு
அதா காமனாவே நெறைய பீப்புளுக்கு இந்த கம்ப்ரசன் இருக்கு ஏன்னாக்கா எனக்கு இப்பதா இந்த சைனஸ் பிரச்சன
ம்
சோ நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மெத்தட் தா கார்ல போனா சில்லுனா இருக்கு ஆமா
நா போனேன்னு வச்சுக்கோப்பேன் சொட்ரு எல்லாமே மாஸ்க்லேருந்து எல்லாமே எடுத்துட்டு போவே குளுர ஆரம்பிச்சிரு அதுக்கப்பற அந்த பிரேக் எப்படா வெளியில போவோனுங்குற மாதிரி ஆயிடு எனக்கு
ஆ ஆ ஆ
சும்மா நா போவே மாட்டே தேட்ருக்கெல்லா போவே மாட்டே ரொம்ப ரேரு போறது எல்லாமே ரொம்ப நேரோ ஒக்காரவு முடியாது ஒரு மாறி மூச்சு விட முடியாம மூக்கடைக்கு பாத்தீங்ளா அந்த மாரி அடைக்க ஆரம்பிச்சிரு ம் அடைக்க ஆரம்பிச்சிரு எனக்கெல்லா ரொம்ப அப்றோ வாய் வழியா மூச்சு வுட ஆரம்பிச்சிருவே அதுனாலயே ம் ஏ வெளிலில போயிட்டு அந்த மாரி எப்டின் சொல்லிட்துனாலே போ மாட்டே நறைய எடத்துக்கல்லா ம்
அக்கா தண்ணிலல்லா இருந்தா அப்ப அந்த பிரச்சன கெடயாது நீங்க சொல்ற மாரி இந்த தியற்க காற்று மெயின் ஏ சி சுத்தமாவாது அப்றோ இந்த டூ வீலர் ல ரொம்ப தூரங் காத்துல ட்ராவல் பண்ணா ஆவாது காதலா அடச்சுக்கு மூக்கல்லா அடி வலிக்கு தொண்டெல்லா கிட்டிக்கின மாரியாயிடு
அந்த அதுக்கு பேரு என்ன தெரிமா சொல்லுவாங்ளா இந்த டூ வீலர்ல ரொம்ப நேரோ ட்ராவல் பண்றோ பாத்தீங்ளா ட்ராவல் பண்ணினா இந்த மாரி ஆகுறதுக்கு வந்து ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க எனக்கு இந்த மாரி ஒரு தடவ ஆனிச்சு அப்றோ நா அதா தல தூக்க முடில தலைல மட்டு தண்ணியாருக்கு கழுத்த திருப்ப முடில வலினா வலி ஒரு மாதிரியாவே இருக்கு அப்றமா தா‌ நா அப்றோ ஹாஸ்பட்டல் கு போனா அதுக்கு அப்ப அவுரு தா சொன்னாரு இதுக்கு பேரு வந்து ஒவ்வாமைன் சொல்லுவாங்க ஒத்துக்காதது ஒண்ணு நமக்கு அந்த காத்து வந்து ஒத்துக்காத துனால நம்ளுக்கு ஏற்பட்ற உடல் நிலை மாற்றோ அப்டின்னாரு
ஆ
வண்டில கூட போனா கூட இப்டி எல்லா ஆகுமோ அப்டின் நெனச்சிட்டு ஆனா மாத்ர குடுத்தாங்க ஒடனே ஆனா சரியாயிருச்சு அதா அந்த ஒடம்புல ஏத்துக்காதது ஒண்ணு உங்ளுக்கு பண்றப்ப அந்த மாரி நடக்குது அப்டின் சொல்லி
இல்லைங்க்கா எனக்கு ஸ்டார்ட்டிங்லேந்து அந்த பிரச்சன இருந்துருந்தா பரவால்ல எனக்கு ரீசன்னா இப்ப வந்துதா இந்த கம்பெனி போன இல்லயா அங்க டஸ்ட்டு பட்டு அதனால சைனஸ் வந்துச்சி
ஓகே ஓகே ம்
ஆ சைனஸ் வந்த ஒட்னே அந்த சில்னஸ் வந்தோனே டான்சல் மாரி தொண்ட கிட்ட அங்கியு
ம் ஓகே ஓகே ஒடம்ப பா த்துக்கோ பத்தரமா போய்ட்டு வேல செஞ்சுட்டு வா செரியா
ஆ ஓகேங்க்கா ஓகேங்க்கா ஆ கா